ஹலோ
ஆ கேக்குதா சொல்லுங்க
கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ம் சொல்லுங்க ப்ரோ சாப்டிங்களா
ஆ சாப்ட்டே
ம் என்னா பண்றீங்க
ஆ சும்மாதா இருக்கே
என்னா சாப்டிங்க ப்ரோ
இட்லி ம் ஏ நம்ம தலைப்பு எத பத்தி பேசலான்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்ளா
இல்லையே நீங்களே சொல்லுங்க
செரி நீங்க எதாச்சு ட்ராவல் பண்ணது அந்த மாதிரி எதாச்சு சொல்லுங்க வெளியூருக்கு எங்கயாச்சு
லாஸ்ட் டைம் போயிட்டு வந்த மூணாறுதா கேரளா
செரி அந்த அந்த அனுபுவத்த பத் சொல்லுங்க எப்டி இது பண்ணீங்க என்னன்லா பிளான் பண்ணீங்க எப்டி பொயிட்டு வந்திங்க
மொதல்ல வந்து நம்ம பிளான் பண்ணது ராமேஸ்வரம்
ஓகே
அதுக்கப்பறோ அந்த பிளான் வந்து ட்ராப் ஆயிட்ச்சி ட்ரெயின் புக்கிங் அ இது காலி ஆயிடுச்சி சோ சோ அதா அங்கெ ராமேஸ்வரொ போக முடியாது தெரிஞ்சிர்ச்சி அப்றோ கேரளா அந்த பக்கொ போலா நல்லா இருக்கு அந்த மாரி எல்லாரு யோசிச்சோ
சேரி
ம் அதுக்கப்பறோ வந்து ஏ ஃப்ரெண்டோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து கேரளால டிசூர்னு ஒரு ஊர் இருக்கு
ஆமா திரிஸ்சூர் நானு பொயிருக்கே
ஆ திரிசூர்ல இருக்காரு செரீ அங்க பொயிட்டு ஒன் டே ஸ்டே பண்ட்டு அதுக்கப்றோ திசூர் சுத்தி பாத்ட்டு அப்டியே கொச்சி போலா அப்டினு ஒரு பிளான் இருந்தது
சேரி
தெரியாதுக்கப்றோ மூணாறு கேரளாக்கெல்லா அவ்ளோவா ட்ரெயின் இருக்காது மூணாறுக்கு மெயினா ட்ரெயின் இருக்காது சோ அதா காரு கார காருக்குள்ளதா போனோ ஃப்ரெண்டு ஒருத்த எடுத்துனு வந்தா நா நாங்க ஒரு அஞ்சு பேர் போனோ அதுக்கப்றோ டேரக்டா இங்கர்ந்து சேலம் நா வெள்ளு நா வந்து வெள்ளூர் ஓகேங்களா
ம் செரி
ஆ வெள்ளூர்லந்து இது சேலம் போனூ சேலம்லந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டூ அப்டியே திரிசூர்
ஓ திருசூர்லர்ந்து அப்பறொ மூணாறு
ஆஹா மொதல் திசூர் இது கேளுங்க எல்லா சொல்றே
ம்
வந்து நாங்க கிளம்புனது எயிட் ஓ கிளாக் நைட்டு
சேரி உம்
அதுக்கப்றோ வந்து நாங்க காலையில அங்க ஆறு மணிக்கு திசூர்ல இருந்தோ
ம் ம் சரி
ம் அதுக்கப்றொ வந்து அவர்கிட்ட நல்லா பேசிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டோ எல்லாருமே குளிச்சுட்டு அவர் சொன்னாரு இங்கே ஒரு பார்க் இருக்கு கு யானை எல்லா இருக்கு இங்க அந்த மாரி சொன்னாரு அதுக்கப்றொ அவர் கூட்டுனு போனாரு அங்க யானை எல்லா பாத்துட்டு அங்க ஒரு பீச் இருந்துச்சு அங்க எல்லா பாத்துட் டு வந்துட்டு ஆஃப்டனூன் ஆயிடுச்சு அதுவே அதுக்கப்புறொ சாப்ட்டு நல்லா தூங்கிட்டோ
செரி
அதுக்கப்றொ ஈவ்னிங் போ லா இது கொச்சிக்கு கெளம்பணு கொச்சி அங்க எங்க பிளான் வந்து திஷூர் போயிட்டு அத்திரப்பள்ளி போலான்னா அத்திரப்பள்ளியில வந்து வாட்டர்பால்ஸ் இல்ல பெரிய ஒரு நீர் விழிச்சி நாங்க போன டைம் வந்து தண்ணி வரல அங்க சோ அதா அதுக்கப்றொ அந்த பிளான் ட்ராப் பண்ட்டு கொச்சி போலா அங்க ஒரு போட்டிங் இருக்கு கொச்சில போட்டோஸ்பாட்லா நல்லா இருக்கு அது இது சொன்னாங்க அதனால எல்லாரும் திஷூர் ஆ கொச்சி போலான் கொச்சி கிளம்பனோ ஈவினிங் அதுக்கப்றொ அங்க போயிட்டோ ஒரு எட் டென்ஓ கிளாக் மாரி போயிட்டோ அதுக்கப்றொ அங்கே ரூம் எடுத்துக்கிட்டோ
ம் ம் ம் செரி
கொச்சியில மூணு எடு ரூம் எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு காலைல மூணார் ஃபுல்லா சுத்துனோ அங்க ஒரு கப்பல் இருக்கு போட்டிங் அங்க ஃபுல்லா சுத்துனோ ஆமா அங்கே ஒரு அந்த கொச்சில ஒரு பிளேஸ் இருக்கு போட்டோஸ்பாட் நல்லா இருக்கு அந்த பேர் கூட நா மறந்துட்ட அங்கலா நல்லா இருந்துச்சி அதுக்கப்றொ வந்து மூணார் கெளம்புணோ அன்னிக்கு ஆஃப்டர்நூனே மூணாறு கிளம்பனோ மூணணறு வந்துட்டு அங்க போக நைட் ஆயிடுச்சு அங்க ரூம் எடுத்துட்டு அதுக்கப்றோ மார்னிங் ஆ நாலு மணிக்கு எந்திரிச்சோ நாலு மணிக்கு எந்திரிச்சு அது கொலுக்குமலை புக்கிங் பண்ட்டோ நாங்க ஜீப்பு கொலுக்குமலை போனோ அவங்க ஒரு பதிமூணு ஸ்பாட் சுத்தி காம்ச்சாங்க
ஓகே ஓகே ம்
அங்கெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு அதுக்கப்றொ வந்து ஆ இதுக்கு போனோ ஆ போட்டோ எடுக்க அந்த எஸ்டேட் மாரி இருக்கு இல்ல டீ எல அந்த மாரி
ஆமா ஆமா
ஆ அங்கே போட்டோ எடுக்க ரீல்ஸ் எடுக்க அதுக்கே போயிடுச்சு நறிய நேரொ அதுக்கப்றொ அங்க நல்லா என்ஜாய் பண்ட்டு அதுக்கப்புறந்தா ஆனா இப்போ கூட ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு நீங்க பாத்தீங்களா மூணாறுல ஒரு பைய சூசைட் பண்ட்டான்னு
அப்டியா இல்லையே நா பாக்கலயே என்னாச்சு
அது என்ன தெரியல அவனுக்கு என்ன மன வருத்தொ தெரியல சென்னை பைய சென் ஆ கொழுக்குமலைல வந்து நின்னு இருந்தா
ஆ
நார்மலா எல்லாரு வியூ பாக்ர மாரி அப்டியே குதிச்சிட்டா அப்டியே தர தர தரன் கீழே நின்டா அவ அது கரெக்டா நாங்க அங்கதா இருக்கோ ஆனா நாங்க பாக்கல அது கண்ணு முன்னாடி நா கொஞ்சம் தூரமா இருந்தோ சவுண்ட் வந்துச்சி எல்லாரு கத்தீனு இருந்தாங்க அப்டி இப்டின்னு சரி அதுக்கப் அப்பறம் போய்பாத்தா இந்த மாரி ஒருத்தங்க குதிச்சிட்டாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாரி எல்லா வைரல் ஆச்சு அது ஒரு ஒரு ஒன் வீக் ஓடினு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்லல்லா அது
அப்படியா நா வந்து கவனிக்கல ஆ செரி
இது வந்து அங்கே நானூறு இது இருக்கூ லைக் என்ன சொல்றோனா ஜீப் ஜீப் நானூறு ஜீப் ஒரு நாளைக்கி அங்க ஓடுது கொழுக்கு மலைய நம்பி அந்த ஸ்பாட்ட நம்பி நானூறு குடும்பங்கள் வாழுது அதா அவுங்க வந்து ஆமா எப்பிடி இங்கே வந்து அவ சூசைட் பண்லா அது சப்போஸ் அந்த பிளேஸ் பேன் பண்ணி டி எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுரது நானூறு நாங்க டிரைவர்ஸ் இருக்கோ எங்களோட குடும்பொ எங்க போய் நிக் கூ இந்த மாரி எதுக்கு பண்றீங்க அப்டி இப்டி அது கொஞ்சொ போராட்டம் மாரி போச்சு அங்க
ம் ம் புரியுது
ஆ ஆயிரம் இருந்தாலு அவனுக்கு என்ன மன வருத்தமோ தெர்ல ஆனா இருந்தாலு அ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து குதிக்கிறது அது ஒரு இதுதா அ யாருக்கும் தொல்ல குடு க கூடாது அவுங்க பாவோல சப்போஸ் அது பேன் பண்ணிட்டா அவுங் குடும்போ சூழ்நிலை என்ன ஆகூ ஆமா ஆமா அதுக்கப்றொ வந்து அது ஆயிடுச்சி அன்னைக்கு நைட் கூட நாங்க ஸ்டே பண்ணோ என்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வருது வேலூர் அங்கேருந்து சோ அதா நாங்க வந்து ஆமா செவன் ஃபிஃப்டியா ஆஹா சிக்ஸ்ஃபிப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி கிலோமீட்ரு ஆறுநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு அதனால அவ்ளோ ட்ரைவ் பண்ண முடியாது இன்னைக்கி நைட்டூ நம்ம ஸ்டே பண்ணிலான்னு இன்னைக்கு அன்ன அன்னைக்கி நைட்டூ ஸ்டே பண்ட்டு அதுக்கப்றோ வெல்லூர் வந்தோ
எப்டி நீங்க மூணாறு வழியா இப்டி தேனி வந்து மதுர வந்து
ஆமா ஆஹா மதுர வர்ல தேனி கோயம்புத்தூர்தா வந்தோ திண்டுக்கல் அந்த சைடுல்லா போல இந்த பக்கோ வண்டோ கோயம்புத்தூர் வந்தோ அவினாஷி அவினாஷி ரோடு இருக்கோல
ஆமா
அவினாஷி ஹைவே எதுவு சொல்லுவாங்க அந்த பக்கொ வந்து அப்டே சேலம் ரீச் ஆயிட்டு அப்டியே இங்க திருப்பத்தூர் அப்டியே அவ்ளோதா வெல்லூர்
சேலம்ல இருந்துந்தா வேலூர் உங்களுக்கு பக்கமோ
ஆமா சேலம்லேந்து டூஹண்ரட் கிலோமீட்ரோ எதோ சம்திங் நெனைக்குறே ஆஹா ஆமா முன்னூறு கிலோமீட்ரோ ஏதோ நெனைக்கிறே
இப்டி வர்றது பக்கோ இல்லயா
ஆ அந்த மதுர அது சொல்றீங்ள
மதுர இல்ல இப்டி தி அது தேனி திண்டுக்கல் இப்டி இங்குட்டு கரூர் இந்த
அது எங்களுக்கு இன்னா தெரில ஆல்ரெடி எ போன ஃப்ரெண்ட் அவ சொன்னா இந்த பக்கம் போனா எனக்கு ரூட்டு கூட தெரியு அந்த மாரி சொன்னதால இந்த பக்கமே போய்ட்டோ ம் ம்இப்ப திரும்ப பிளான் இருக்கு இந்த மாரி டிசம்பர் அந்த மாசத்துல திரும்பி போலான்னு நல்லா இருக்கு ரொம்போ அருமையா இருக்கு அந்த வெயி வேலூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸே வெயில் தா சோ அங்க வந்து ரொம்ப குளிர்ச்சியா நல்ல ஒரு பாகி எப்டி சொல்லணோனா பனி எல்லா அப்டியே ஓடுது நீங்க போயிருக்கீங்களா மூணார்
ம் நா மூணார் போயிருக்கே ஆனா நா இவ்ளோ நேரோ இருந்ததுல ஒரு ஆஃப்டே மட்டுதா அங்க இருந்தோ மூணார்
ஆ நீங்க போனு போதே எப்டி சீசன் இருந்துச்சா
ஆ ஹ சீசனே இல்ல சுத்தமா அவ்ளோக்குளிங் இல்ல அங்க நாங்க போனப்ப அதனால நாங்க ஆஃப்டேலயே கெளம்பிட்டோ
ஆ
ம் கெளம்பி கொச்சின் போயிட்டோ நாங்க கொச்சின் போயிட்டு கொச்சின்லதா அந்த போட் ஹவுஸ் அது என்னதுன்னு சொல்லி
பே போட் ஹவுஸ்சோ ஒன் ஹவர் வெயிட் பண்ணோ அந்த பக்கோ போயிட்டு
ஆ அதா ஒன் ஹவர் அப்டியே போயி
ஆமா அது மூட் ஸ்பாயில் ஆயிச்சி எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு எங்களுக்குள்ளேயே சண்ட ஆயிடுச்சி இன்ன ஒருத்தே சொல்றா இங்க போலா அங்க போலா ஒண்ணுமே புரில புரியாம கார்லயே உக்கார்னு இருக்கோ நா சொல்றே இ இன்னாடா நீங்க பிளான் பண்ணிங்க இன்னாதா நீங்க பிளான் பண்ணி இங்க வந்திங்க அது வந்து அவுங்க பிளான் பண்ண அத்திரப்பள்ளி போயிடலா அன்னிக்கே அப்பறோ அங்க குளிச்சுட்டு அப்பறோ ரூம் எடுத்துக்கலா இன்னிக் இன்னொரு நாள் கொச்சி பாக்கலா அப்டின்னு பிளான் இருந்துச்சி அத்திரப்பள்ளி வந்து ட்ராப் போட்டாச்சி பிளான் அந்த தண்ணி போல அது இல்ல இது
ஆனாலு அதா செக் பண்ணியிந்திருக்கலா தண்ணி வருதா இல்ல என்னன்ட்டு அப்டின்னி
ஆமா அங்க லோக்கல்ல இருப்பாங்கல்ல அவுங்க இப்போ எ ஃப்ரெண்டோட அப் அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்கான்ல இருக்காருல்ல அவரோட பையே ஒருத்தரு இருக்காரு அவர் சொன்னாரு இந்த மாரி அத்திரப்பள்ளி போறது வேஸ்ட்டு தா இப்போதைக்கு தண்ணி இல்ல நீங்க மான்சூன்ல வாங்க டிசம்பர் மாசத்துல வாங்க நல்லா இருக்கோ அங்க தண்ணி எல்லா போகு இப் போ போகாதீங்க அப்டி சொன்னாரு செரி எதுக்கு அவ்ளோ கிலோமீட்டர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தேர்டி கிலோமீட்டர் சம்திங் வருது சோ அது போயிட்டு வேஸ்ட் டாகு எதுக்கு ஆகுறதுக்கில்ல சொல்ட்டு கொச்சிகு வண்ட்டோ கொச்சில செம்ம வெயிலு
ஆமா கொச்சில வேர்த்து ஊத்திக்கிட்டு இருந்துச்சி நிக்கவே முடியல எங்களுக்குமே அ ஒரு அந்த புல்ச்சு தன அந்த போட்டுக்கு வெயிட் பண்ற அப்பலா காத்து இல்ல உப்பு காத்து வெயில்ல நிக்கவே முடியல
ஆமா அங்க வேற சவுண்ட் டர்ருனு அது டீசல் அது கப்பல் போல அது போய்னு வந்துனு இருக்கோ சவுண்டே இரிட்டேட் ஆயிடுச்சி எல்லாருமே வாமிட் வர மாரி என்னமோ ரொம்ப இதுவா மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சி எதுக்குடா இங்க வந்தோ அந்த மாரி ஆயிடுச்சி அதுக்கப்பறோ மூணார் என்டர் ஆனோ அப்பறோதா சொர்க்க மாரி இருந்துச்சி
ஓ நீங்க கொச்சின் போயிட்டு தா மூணார் போனீங்களா
ஆமா கொச்சின் போயிட்டு அதுக்கப்பறதா மூணார் போனோ அங்கிருந்தோ ஒன் தேர்டி கிலோமீட்டர் தா ஏதோ ஒன் தேர்டி இல்ல ஃபிஃப்டி ஆமா பக்கோதா ம்
ஆமா திருச்சூரு கொச்சினுமே கொஞ்சொ பக்கந்தா ரொம்ப தூரோ கிடையாது ஒரு ரெண்டு மூணு நேர கரெக்டா ஒரு மணி ஒன்ற மணிநேர அந்த மாதிரி வருது ஆ திரிஷூருக்கு போயிருக்கே திரிஷூர் நல்லா இருக்கு திரிஷூர்லயு பீச்சுக்கு பீச்சுக்கெல்லா போனீங்களா கொச்சின் பீச் திருச்சூரு போனிங் திருச்சூர் பீச்சிக் போனீங்களா
போனோ அங்க ஒரு பார்க்கு இருந்துச்சா அங்க யானை எல்லா இருந்துச்சா அங்க போனோ
ஓ ஓகே அந்த பீச்சி கிட்டதா அவுங்க இருக்காங்களோ அவுங்க
ஆமா ஆமா ஆமா ரெண்டே கிலோமீட்டர் பீச்சோட அவங்க வீடு
செரி செரி செரி ஆனா திருச்சூர் சிட்டில இருந்து பீச்லேந்து ரொம்ப தள்ளி இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சிட்டில இருக்காங்க திருச்சூர் சிட்டில இருந்து பீச்லருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ மீட்டர் தள்ளி இருக்கு
செரி அ கொடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந் தது மீண்டும் இனைவோம் ஓகே நன்றி ஆ ஓகே